ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்
வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நேத்து நீங்க சொன்ன வேலய முடிச்சீங்ளா இல்லியா
நேத்து நெறய வேல முடிச்சனே நீங்க எந்த வேலய பத்தி பேசுறீங்கன் தெரிலியே
ஆ சோஃபா எடுக்க போறேன் சொல்ட்டு இருந்தீங்க வெளில கடைல போயி
ஆமா கரெக்ட் கரெக்ட் சோ அ அது என்ன ஆச்சின்னா எங்க வீட்ல பெயிண்டர்ரு வந்து டச் அப் காக வந்திருந்தாங்க சோ நா போல ஆனா என்னோட ஹஸ்பண் ட் வந்து போனாங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்றோ மாமியார் நா சொன்ன ஸ்டோர் நா ஆல்ரெடி பாத்தது தா அதுக்கு நா இங்கே இருக் றனா என்னோட கொழந்தைங்க எல்லாருமே இங்கே தா இருந்தோ
ம்
க போயி எல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அ ஒரேடியா அவுங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்த்ருக்காங்க பட் இருந்தாலு அவுங்ளுக் கு ஒரு டவுட்டு இது செட் ஆகும்மா ஆகாதா அப்டின்னு அதுனால அத்
ஏன் என்ன டவுட்டு
இப்போ அந்த மேச்சிங் ப்ராப்ளம் ஆய்டிச்சு ஏன்னா இப்போ இப் நம்ம எந்த பெரிய அவுட்லெட்டுக்கு லனாலும் அ இப்போ பாருங்க இப்போ எப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நாம போயிருந்தோம் போயிட்டு அது அப்போவே ஃபைனலைஸ் பண்ணியிருந்தா பிரச்சன இருந்திருக்காது ஆனா இவுங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்னி டைம் எடுத்ததுனால நாங்க செலக்ட் பண்ணது வந்து அந்த என்ன சொல்றது அந்த செட்டே இப்ப இல்ல அதுனால இவுங்க என்ன பண்ட்டாங்க ஃபர்ஸ்ட்டுலருந்து திரும்பி ஆரம்பிச்சாங்க ஃபேமிலி ரூம்க்கு லிவிங் ரூம்க்கு அந்த மாதிரி அதுனால ஒரு நால் மண் நேரம் போய் எல்லா பாத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு டவுட்டு ஒரு கன்ஃபியூஷன் தா அதுனால இன்னிக்கி திரும்பியும் அந்த ஸ்டோர்க்காரங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாத் காம்ச்சிட்டு ஐயோ நெஜமா ஒரு வீடு செட் பண்ணணுனா அவ்ளோ ஹெக்டிக்கான ஒரு வேல
கரெக்ட் கரெக்ட்
ம் நீங்க சொல்லுங்க நீங்க கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா போய் ஒரு டின்னர் பிளான் பண்ணியிருந்தீங்க இல்லையா
ஆ இல்ல லஞ்ச பல ஆத்தான இந்தங்க அ அதே மாரி ஒரு டூ டூ தேர்ட்டிக்கு கிளம்பறோ
ம் ம்ம்
அது இங்க இருந்து ஒரு டென் கிலோமீட்டர் போய் சாப்ட்டுட்டு அ அப்புற வர வழியில குணப்பா சாப்ட்டுட்டு கிடையே வரத்துக்கு ஒரு போர் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புற வீட்டுக் இங்க வந்துட்டு டிரஸ் எல்லா சேஞ் பண்ணிட்டு விளட பத்து நிமிஷ ஒரு பைவ் ஃபிஃப்டின் டூ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கு புசாலா ஆ அது விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷப் ஆயிட்டு துணிய எல்லாம் மாத்திட்டு முடிஞ்சதெல்லா சாப்ட்டு அப்படியே கொஞ்நேர வீட்ல அந்த கேம்ஸ் விளையாண்டோ ரம்மி கேம் தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியு தெரியு தெரியு
அது நானு என் ஒய்ஃப் பிரண்டெல்லாம் சேந்து ஒரு ஒன் ஆர் விளாண்டுட்டு அதுக்கப்புற டின்னர் சாப்ட்டு அப்டியே படுத்துட்டோ அவ்ளோதா
ஓகே அதுக்கப்புற மண்டே ஸ்டார்ட் இல்லையா
ஆமா ஆமா இன்னைக்கு ஃபர்ஸ்டு இன்னு ஒரு அஞ்சு நாள் இருக்கு அடுத்த லீவு வரத்துக்கு
ஓகே சோ எல்லாருமே இந்த வீக்கெண்டுக்கு தா வெயிட் பண்றோ நானு அப் அப்டிதா நானு ஒண்ணு இல்ல ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு நல்ல விஷய ஆனா அது கொழந்தைங்களுக்கு நல்ல விஷய இல்ல இங்க வந்து அவ்வளோ ரெயின்ஃபால் மழை வந்து ஒரு இப்போ நாலு நாளா கன்டினியூஸா வந்து மழை அதனால ஸ்கூல்ஸ் லீவு நாங்கள் இன்னைக்கு எதிர்பாத்தோ மெசேஜ் வருமா இப்போ வரைக்கு அந்த ஸ்கூல் குரூப்ல சேரி நான் பிரண்ட்ஸ் குரூப்பில சரி அந்த மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு கா இல்லையான கரெக்டா அந்த மெயில் வந்தது நாளைக்கு ஸ்கூல் இல்ல ஆனா இந்த ரெண்டாவதுல இருந்து அஞ்ஜாவது படிக்கிற கொழந்தைங்களுக்கு மட்டு ஆன்லைன் கிளாஸ் அப் அப்டின்னு ஒரு மெசேஜ் வந்தது அது எப்டின்னா அந்த மெசேஜ் வந்த உடனே எல்லாத்தோட சந்தோஷம் வந்து யார் படுவாங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஏன்னா அவர அவரு தா வந்து பிக் பண்றது டிராப் பண்றது இல்ல இல்லையா கொழந்தைங்கள அதனால அது அவங்களுக் ஒரு பெரிய என்ன சொல்லுது வேலை மாதிரி
ஓகே ஓகே புரியுது புரியுது சோ இப்போ எப்போ எக்ஸ்பெக்டடுக்க ஸ்கூல் ரீஓபனிங்கு
இனி தெரியல ஏன்னா ஃபுல்லா அந்த ரோடு பிளாக் ஆயிடுச்சு பிவண்டினு ஒரு ஏரியால வந்து புல்லா தண்ணி வந்து கிளாக் ஆயிருக்கு அதனால ரோடு பிளாக் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர முடியாது அங்கே இருக்கிறது அதுக்கப்புற பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கூல் வந்து டோம்பிவலி ஏரியா சுத்தி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் செல்லியே வந்து யாரு கால் வைக்க முடியிறதுல அதெல்லா தாண்டிதா குழந்தைங்க வரணு லையா ஆதுனால இந்த நாலு டைரெக்ஷன்ல இருந்து கொழந்தைங்க வரணுனால அங்க வந்து யாரு அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஆக்சுவலி பயப்பட்றாங்க வேற
ஆ மா ஏன்னா சின்ன பசங்க ஏன்னா இ இது எலக்ட்ரி போஸ்ட்லா ருக்கு வயார் கேர் பிரிஞ்சி வந்திச் நாக்கா ஷாட் சர்ப்பிட்தா வாங்குவோ
கரெக்ட்டு ஆமா அதுவு நறைய்யா இப்போ வந்துட்டருக்கு இல்லையா நீங்க வீடியோஜ் பாத்துட்டுருப்பீங்க இந்த மாதிரி இன்னே எனக் தெரியல அந்த வீடியோ வந்து நெஜமா இல்ல ஃபேக் கான ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்க வந்து நடந்து போய்ட்ருந்துரு க்கு அப்போ அந்த தண்ணிலே அவங்க கால் வச்சதூ அ ரெண்டு பேர்க்கு ஷாக் அடிச்சிர்ச்சு ஏன்னா அதுல எதோ எலக்ட்ரோலைட் பாஸ் ஆய்ருக்கு அது அந்த மாதிரி எதோ ஆனா இ அப் ப்படியே எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் தான் வந்து து அ எதோ ஒரு உட்டுல அ உஹ் உட்டா அல என்னன்னே தெரில அதுல இருந்து அந்த கொழ ந்தைங்கள இழுத்தீட்டு அதுக்கப்றோ அந்த தண்ணில இருந்து இழுத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இப்ப ரெண்டு பேரு வந்து பொழச்சிருக்காங்க அப்டின்னு அந்த ந்யூஸு அந்த பொழச்சிருக்காங்கன் பாத்தது எனக்கு வந்து கொஞ்சோ ஒரு நிம்மதி பாவோ ரெண்டு சின்ன பொண்ணுங்க
ம்ம்ம் ஓகே எங்க நடந்துச்சி எந்த ஸ்டேட்ல
பாம்பேல தா மஹாராஸ்ட்ரால தா ஆ ஐ கேஸ்ஸு நவி மும்பை சைட்டு நெனைக்கிறே இல்ல நீரல் எதோ ஒரு அந்த சைடு அத்தா அது பாத்தது எனக்கு நெஜமா ஸ்கூலெல்லா லீவா இருந்தா பரவால்ல சேரி னர் ரன்னர் ஆன்லைன் க்ளாஸ் எடுங்க இல்லன்ட்டு இல்ல பட் ஆன்லைன் க்ளாஸ் எடுக்றதுக்கு கூட பவர் இருக்கதணு வைஃபை இருக்கணு அதெல்லாமே இருக்கணு இப்பா பா எடுத் பழேனால பவர் ஆன் அண்ட் ஆஃப்ல இர்க்கு இங்கெல்லா
ஓகே ஓகே கெட்ச்சிர்ச்சு இப்போ ஆய் இ நைட்டு கூட ஒரு முக்கியமான மேச் இருக்கு சிஃபா வேல்டு் கப்புல பன்னெண்ட்ர மணிக்கி ஸ்பெய்ன் வாஸ் போர்ச்சுகல் அ ரொனால்டோ அவரோட ஆ நாச் செய்து ஆ எத் இதுல ஜெயிக்கிறோன்னா உள்ள போற மாரி இருக்கு அ டூவா டையம் மாரி போ ஒரு முக்யமான மேச்சு அதா பா்கக்கலாமா வேனாமான் யோஸ்ச்சிருக்கே ஏனன் இ வேலைக்கு போனு பன்னெண்ட்ர மணிக்கி ஆரம்பிச்சா அதுக் முடியறத்துக்கு ஒரு டூ தட்டி த்ரீ ஓ க்ளாக் ஆய்ரு
கரெக்ட் கரக்ட்
கச்சாய்ரோ அட்லீஸ்ட்டு அதா பாக்கலாமா வேணாமான் யோஸ்ச்சிட்டே இருக்கே ஆ நல்ல நாச்சியாள் நால இன்ட்ரஸ் ச்சிங்கா இருக்மா நீங்க பாத்துற்த்துக் நீங்க பாக்குறீங்ளா இந்த மாரி ஃபுட்பால் இல்லன்னா வேற் ஏதாச்சி நீங்க பாக்குறீன்னா
எனக்கு மேச்சுனாலே புடிக்காது ஆது என் என்னன்னா அ அத் ஏன்னு எனக்கு தெரில ஏன்னா ஃபஸ்ட்டல்லா நா கல்யாண்த்துக் க்கு முன்னாடி கிரிக்கெட் மேட்ச் ஆனாலே போது நா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீரியல்ஸ் இந்த தூர்தர்ஷன்ல வந்து நா வந்து சீரியல்ஸ் அந்த அளவுக்கு வந்து பாக்க மாட்டே லைக் என்னன்னா காலேஜ் வரைக்கு எங்க அம்மா வந்து கேபிளே போடல காலேஜ் முடிச்சதுக்கு அப்றோ நீங்கே கேபிள் போட்டுக்கலனு அப்போ இந்த தூர்தர்ஷ் சனிக்கெழம ஞாயித்துக்கெழம லா வரு இந்த முகிலி அது எல்லாமே ஸோ அது மட்டு தா பாக்கிற பழக்கோ அப்போ கூட இந்த கிரிக்கெட் எல்லா வரும்போது நீ உங்க வந்து நம்ம சீரியல் கட் பண்ணிடுவாங்க அப்போதுல இருந்து எனக்கு இந்த மேட்சனாலே ஒரு கோவோ அதனாலே இப்போ வரைக்கு நா அந்த மேட்சே பாக்கவே இல்ல பிடிக்காது எனக்கு இப்போ கூட இங்கே வந்து எப்டினா மேட்ச் வந்தாலே என்னோட ஹஸ்பண்ட் எ மாமனார் எல்லாருமே ரிமோட் எடுத்து வச்சுக்குவாங்க சொல்லிருவாங்க இப்போ இந்த டைமிங் எங்களுக்கு மேட்ச் இருக்கு எங்கள டிஸ்டரப் பண்ணக்கூடாது அப்டின்னு அது இன்னியு எனக்கு வந்து கோவோ அதனால தா நா சொன்னே இப்ப புது வீட்டுக்கு வந்தது எனக்கு ரூம்லயே ஒரு டிவி வேணு அப்டின்னு ஆனா நோ இல்லையே
ஆ செரி செரி இப்போ இப்போ யாரு டிவிலா பாக்குறா எல்லா ஃபோனு டேப்பு சிஸ்டம் அது வந்துடுச்சு ஓ டிவி இப்ப எதுக்கு
இல்ல கரெக்ட் தா ஆனா நாங்க வந்து அத அவாய்ட் பண்ணுவோ மோஸ்ட்லி ஏன்னா நாங்க மொபைல் எடுத்துட்டு உட்காந்துட்டா கொழந்தைங்களு வந்து என்னே பாக்குறாங்கன்னு எட்டி பாத்துட்டு பக்கத்திலேயே மொபைல் ஆலையே அவங்களு ஸ்கிரீன் பாக்கறதுனால நாங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க மொபைல் வச்சுட்டு எந்த வீடியோஸ்ஸோ ரீல்ஸோ பாக்குறது வந்து நாங்க அவாய்ட் பண்ணுறது தா
ஓகே ஓகே ஓகே புரியுது ப்ரோ ஆ கம்ப்ளீட்டா செட் ஆயாச்சா வீடு எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஃபர்னிச்சர் தவிர
ஆ ஃபர்னிச்சர் தவிர இன்னைக்கு இந்த எடத்தல ரெண்டு நாளா இந்த பெயிண்டிங் ம் பெயிண்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்களு இதெல்லா டச் அப் எல்லா பாத்துட்டு இருந்தனால முந்தா நேத்துதா எல்லா டஸ்டிங் பண்ணிருந்தே ரூம் இன்னைக்கி திரும்பி அவங்க ஃபுல்லா பவுடர் பவுடர் பவுட்ரு பவு ஆக்கிட்டாங்க அதுதா எப்பதா இதெல்லா முடியுமோ அப்டினு நாங்களு வெயிட் பண்ணிட்டு இருக்கோ ஆனா நீங்க வந்து இன்னைக் இனி எவ்ளோ நாலு மாசம் ஆயிடுச்சு இனியு வெயிட் தா பண்ணிட்டு இருக்கோ முடியல
எப்போதா முடியு பங்க்ஷன்னாச்சு இருக்கா
ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி நாங்க இங்க லைக் எப்டின்னா என்ட்ரி பண்ணும் போதே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோ அ அந்த அளவுக்கு கிராண்ட் இல்ல ஆனா ஏ கொழந்தையோட பெரிய பொண்ணோட பர்த்டேவு அப்போ தா இருந் னால பர்த்டே அப்றோ ஒரு சின்ன பூஜ மாதிரி வச்சுட்டு அ நாங்க வந்து அ என்டர் பண்ணோ பண்ணதுக் கப்றோ வந்து எல்லா செட்டில் பண்ணி செட் பண்ணிட்டு அதா எல்லா பண்ணிட்டுருக்கோ செட்டில் ஆயிட்டோ அ ஓரளவுக்கு ஆனா என்ன இங்க இந்த பெயிண்டர்ஸ் எல்லா வரம்போது அவுங்க திரும்பியு ரீ அரேஞ்ச் பண்ணிற்றது அதுதா ஒரு ப்ராப்ளமே பாக்லா
ஓகே ஓகே ம் ஆமா எல்லாமே முடிச்சுட்டு கடைசிதா பெயிண்டு டச்ச அப் லா பண்ணோ இப்போ பர்னிச்சர் வைக்கிறீங்க செவுர்ல இடிச்சிரு அது ஸ்க்ராச் வந்துரு ஏதாச்சு புதுசா வாங்குறீங்க அங்க இங்க சிப்ட் பண்றீங்க அப்போ செவுத்துல இடிச்சா ஸ்க்ராட்ச் ஆய்ரு அவளதா பெயிண்டு எல்லா முடிச்சிட்டு பைனலா பெயிண்டு கோட்டிங் டச்சிங் அடிச் ச்சு போனாதா அந்த வேல முடிஞ்ச மாரி
அதுவு கரெக்டுதா இனி பாக்லா இனி என்ன பண்ணுறாங்ளோ என்ன இதுனு அது வந்து எ மெயினா என்னோட மாமியாருக்கு வந்து பஃர்ஸ்டு எல்லாமே இருக்குணு ஏனா அவு வரப்போறவங்க எல்லா கேக்குறாங்க இனி ஏ சோ பா வாங்கல இனி ஏ இது வாங்லனு நாங்க பஸ்ட்டு என்ன யோசிச்சோனா ஒரு வாங்க வந்ததுக்கப்புற ஒரு எட்டு மாச ஒரு ஒரு வர்ஷமாவ்து முடிச்சதுக்கப் அப்புற வாங்கலா ஏனா இப்போ டெய்லி இப்ப இருக்கிறதுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு பெட் இருக்கு ஃபேன் எல்லாமே இருக்கு சோஃபா இல்லாமயா இருந்தாலு ஒரு பிரச்சன இல்ல இல்லாட்டியு பரவாயில்லாம தா இருக்கு ஏனா கீழ உக்காரது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு மெயினா ஆனா இவுங்க எப் நா எல்லாருமே கேக்குறாங்க வாங்கிர்லா வாங்கிர்லானு அதனால சேரி நா ஒன்னு சொ அந்த அளவுக்கு சொல்றதில்ல ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அப்படினு விட்டுட்ட
சேர் செரிங்
எஸ் நீங்க சொல்லுங்க டின்னரெல்லா முடிஞ்சுதா
இன்னனா முடிஞ்சிருச்சு இப்ப டைமு முடிஞ்சிருச்சு ஆமா
சரி ஓகே ஓகே எஸ் எஸ் பாய் டேக் கேர்
பாய்